ஹலோ
வணக்கம் தோழி
அ சொல்லுங்கப்பா
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்.
சாப்ட்டீங்களா?
அ சாப்டன்ப்பா நீங்கா சாப் டீங்களா? உங்க பேரு
பா நீங்க சாப்ட்டீங்களா அ என்ன சாப்ட்டீங்க?
நானா இப்டி சாம்பார் சாதம்
உம்
வெண்டக்கா பொரியல் ஆ ரெண்டு முட்டப்பா நீங்க என்ன சமைச்சீங்க?
சாதம் சாம்பார் முருங்கக்கீர செஞ்சோம்மபா இன்னிக்கி சாப்டோ ஒண்ணுல்ல அ இப்ப திருவிழா பத்தி ஒரு சில திருவிழா பத்திலா எனக்கு தெரியில அதப் பத்தி தெரிஞ்சுக்கணுன் ட்டுதா நீங்க ஃபோன் பண்ணன் நீங்க திருவிழா கொண்டாடும் போது எப்டி கொண்டாடுவீங்க ஃபஸ்ட்டு நீங்க எப்டி அ அந்த மாரி உங்க ஊர்த் விட எப்டி இருக்கும்டுஸ்
அப்டியாப் அ சீரி சொல்றே இப்போ ரீசென்ட்டா நடந்துச்சு நீங்க கூட கேள்விப்பட்டு அப்பிடினு நெனக்கற ஆ குடியாத்தம் மாதம் இத்தை அம்மன் திருவிழான்ட்டு ஓகேங்ளா அந்
நா கேள்விப்பட்டிருக்கே ரொம்ப ஃபேமஸ்
ஆமா ரொம்ப சிறப்பா இருக்கு அது அதோட அம்மன் அம்மன்னோட தல மட்டுதா இருக்கு
ம்
ல மட்டும் தா இருக்கு அது வந்து பாத்தீங்னா அ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா கொண்டாடுவாங்க அந்த திருவிழாவ ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடியே அந்த காப்பு கட்டுறது அந்த சிலதெல்லாம் பண்ணுவாங்களே தெரிங்களா அந்த மஞ்சள் கொம்பு நட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா
ஆமா ஆமா திருவிழா கொண்டபது இதெல்லா கொண்டு வருவாங்க ஆ
பண்ணிடுவாங்க
இல்லப்பா அதோட சிறப்பு அந்த ஊரு அது வந்து சிறப்பானத நானு கேள்விப்பட்டிருக்கே மிகப்ப பெரிய ஊர் ஒரு பதினஞ்சி ஊரு சேந்து தா அந்த திருவிழா கொண்டாடுறாங்கன்னு சொல்லே
ஆமா பத்து பதினஞ்சு ஊரு சேந்து அத கொண்டாட்றனால அந்தோ திருவிழா பாத்தீங்னா இங்க லோக்கல் ஹாலிடேவே விடுவாங்க வெள்ளூர் டிஸ்ட்ரிக் லோக்கல் ஹாலிடேவே விடுவாங்க அப்டே மக்கள் கூட்டோ நீ பாக்கலை பாக்கலையே நம்மனால அத நெருங்க கூட முடியாது அந்த பஸ் தன் பாக்குறதுக்கு அந்த அந்த நாட் நாட்கள்ல சொல்றே திருவிழா நாட்கள்ல உங்களால போய் சாமிய போய் அவ்ளோ ஈஸியா பாத்துற முடியாது அதுதா அந்த அம்மனோட சிறப்பு சிறபே அந்த அம்மனோட தா அத பாக்கறதுக்கு எங்கருந்து வருமோ னே தெரியாது எந்த ஊர்ல இருந்து எங்க இருந்தாலு செரி வந்துருவாங்க எந்த ஒரு பிஸி ஷெட்யூல் இருந்தாலு செரியம் எந்த ஒரு இதுவ இருதாலு செரி அந்த அம்மா முகத்த பாக்குறதுக்காகவே வந்துடுவாங்க அந்த திருவிழா கடைங்களா எல்லா பாத்தீங்கன்னா ஹ ஒரு மாச கணக்குல இருக்கு எங்கயாவ்து நீங்க அந்த தெ எந்த ஒரு தெருவிலாயாவ்து நீங்க அப்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா மாச கணக்குல திருவிழா கடன்ட்டு அதே மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாச அம்மாவு வருவாங்க குறையாது கூட் கூட்டமே கொறையாது கூட்டமே குறையாது இன்னொன்னு ஒன்னா அந்த சுத்தி சுத்தி சின்ன சின்ன ஊருங்கல்லா இருக்கு தெரியுமா கள்ளப்பாடி அப்புறோ இங்க ஆம்பூர் வானியம்பாடி அந்த கொஞ்ச அஹ் அந்த வெல்லூர் டிஸ்ட்ரிக்ல இருக்கிற மாரி இதே மாரி அம்மனதா இது பண்ணுவாங்க வழிபடுவாங்க அ ஹ சில மஞ்சள்ல கூட செஞ்சு இது பண்ணுவாங்க பரதராமில மஞ்சள் புடிச்சு அந்த அம்மனோட தலைய வந்துட்டு மஞ்சளால செஞ்சு அந்த ஒரு நாள் ஃபுல்லா தூக்கிட்டு வந்து அப்டி செய்யற ஒரு இதுவு இருக்கு ஆனா இந்த ஹ் குடியேத்தத்துல நடக்கிற அந்த கங்கையம்மன் திருவிழாதா ரொம்ப பேர் வாய்ந்தது நல்லா இருக்கோ அது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்போ எ எப்டி நம்மளோட கம்ஃபர்டபிள் ஏன்னா எல்லாருமே சேர்ந்து செய்யறனால ஒரே நாள்லா எல்லா ஊரு போயிட முடியாது சோ அந்த அதனாலதா அந்த ஒரு மாசம்னு சொல்றது அப்போ நமக்கு அந்த நாட்கள் எப்டி ஒரு செவ்வாய்கிழமையோ இல்ல வெள்ளிக்கிழமையோ இல்ல புதன்கிழமையோ எப்டி நமக்கு நாட்களு அஹ் நம்போ ஃபேமிலியோடு எல்லாரு ஒன்னா சேருவோம்ல்ல எல்லாருக்கு என்னைக்கு அது ஒத்து போதோ அந்த நாள் எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவோ கூழ் ஊத்திட்டு வருவோ அந்த அம்மனுக்கு செய்யறதுனால அந்த எல்லா நாளுமே நல்ல நாள்தா பாத்துக்கோங்களே
ஓ ஓ
இப்படி நல்லா பன் இருக்க மாட்டாங்க சோ கூழு ஊத்துவாங்க அங்க அங்க எங்க நம்ம சாப்பிடவே வேண்டா கோயிலக்குள்ள நீ ஜஸ்ட் நீ என்டர் போனாவே நல்லா பசியாத்தி அமைச்சுவுட்ருவா மன நினைவோட அமச்சுவிட்டுரு அந்த அம்மா
பரவால்லைங்களே நல்லா இருக்கே ஒரு டைம் நானு வந்து ய் பாத்
பாருங்க கண்டிப்பா வந்த பாருங்க குடும்பத்தோட பாருங்க நல்லா ஒன்ன சேந்து வேற ஏதாவது வேண்டுகிட்டுங்கனா கண்டிப்பாக நடக்கு ஹ் ஹ நடந்துச்சுன்னா நீங்களே உங்க ஃபேமிலியோட வந்து இந்த அம்மனுக்கு பொடவ செலுத்துறது என்ன என்ன ஒங்கனால முடியுதோ அத நீங்க வேண்டிட்டு நெறவேத்திட்டு போலா அடுத்த வருஷோ எல்லாருமே வேன்றனாலதா ஆஹ் சாத்துவோ பா சாத்துவோ அந்த மாரி எல்லாரு இப்ப என்ன மாரி யாராச்சும் ஒரு உம் மக்களெல்லா வேண்டிக்ட்டு பொடவ சாத்துறாங்க தெரியுமா அத வந்து திருவிழாலா முடிஞ்சதுக்கப்றோ அத ஏல வி ருவாங்க அந்த பொடவே அந்த பொடவைய ஏழ விட்டு அது எ அஹ் எ அது நமக் கெடைக்கணுமே எவ்ளோ காசு இருந்தாலுமே அவ்ங்க அது கெடைச்சா அது நம்போ ஆமா அதுக்காகவே நா போயிருக்கே நானு ரெண்டு மூணு வர்ஷ போயிருக்கே பட் ஆனா எனக் கெடைக்கு
ஓ கரெக்ட்டு கரெக்ட்டு ஆமாம்மாம்மா அஹ் அஹ் அஹ்
ஏனா இருக்கப்பட்டவ்ங்க அது வேணுன் முடிவு பண்டாங்னா அது எவ்ளோ காசு பத்தாயிர பதுனொன்னு பன்னெண்டு பதுனஞ்சு இருவது முப்பதுன் போனக்கூட ஒரு நார்மல் பொடவையாதா இருக்கு அதோட வெல பாத்தீங்னா ஆயிர ரெண்டாயிரத்துக்குள்ளதாவரு பாத்தாலே தெரியு ஆஹ் ஆமா ஆஹ் அந்த அம்மா வீட் செலவு அது அதோட வேல்யூ வந்து அவ்ளோ எவ்ளோ பணங் குடுத்து வாங்கிறதுனாலு வாங்குறாங்க வே இன்னு முடிவு பண்டாங்னா ரெண்டு குடுத்தனால வாங்கிட்டு தா போணு
உம் உம்
சோ அந்த மாரி நல்லா நாங்க என்னோட ஃபேம்லியோட நா போனனா எ போய் நாங்கெல்லா எப்போ சேர்றமோ
உஹம்
எங்க்கூட பொறந்த அவனுங்க நாலு பேரு நாங்கெல்லா எப்போ ஒன்னா சேர்றோமோ சேந்துட்டு அன்னைக்கு அந்த வெள்ளி கெழமையோ ஆஹ் இல்ல சார் செவ்வாக் கெழமை எந்த நாள் நல்ல நாள் இருக்கோ அங்கப் அப்ப போய் நாங்க குண்டூத்திட் வரு அப்பயு பாத்தீங்னா கூட்டா இருந்து அப்டியேதா இருக்கு
ஓஹோ கரெட்டுக்கா ஆமா அதுதா சா இப்ப இந்த நாளல திருவிழான்றத விட அதுக்கு முன்னாடி நாளே கொண்டாட ஆரம் வச்சுர்றாங்க
ஆக்சுவலா கொண்டாட்டமே அ அதுதா அதுதா அதுக்கப் அப்புறம் பாார்த்தீங்கன்னா அது சிருசு சொல்லுவாங்க தலை மட்டும் இருக்கிறது அது வந்து இ அதோட சிறப்பு என்னன்னா ஒரு நாள் தாய் வீட்டு வீட்ல இருந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வரும்
உம் உம் உம் கங்கை அம்மனோட சிறப்பே வந்து அதுதா அம்மா விடம் மாமியார விடம் போயிட்டு வர்றதுதா
பத்தீங்கன்னா உங்களுக்கே யூடியூப்ல போட்டீங்கன்ன தெரியும் நா உங்களுக்கு ஒன்னொரு நாள் அதை பத்தி சொல்ற இப்ப எனக்கு போதுமான டைம் இல்லாத அதனால அது டீட்டெயில உங்கனால சொல்ல முடியாது
உம் உம் உம்
ஒரு நாள் ஆஹ் அம்மா வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புற சாய்ந்தர மாமியார் வீட்டு்ல இருந்து அம்மா வீட்டுக்கு ஓரோம் பாருங்க காலில நம்ம வீட் வீட்டுல இருந்து த மாமியார் வீட்டுக்கு போம் போது ஒரு அந்த முகத்தோட ஆக்ரோஷமே எப்படி தெரியுமா இருக்கும் வேண்டா வெறுப்பா போகு சண்டி அடிச்சுட்டு போகு சுத்திட்டு வா அந்த ஊரே சுற்றிட்டு போறதுக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கும் அதே அங்க மாமியார் விட் எல்ல அம்மா வீட்டுக்கு வருதுன்னா அது வெளிய வருதன் நால இப்ப ஒரு கொண்டாட்டமா தா இருக்கும் மழை பெயஞ்சிடும் கண்டிப்பா மழை பெய்யும் நல்ல வான வேடிக் கையோட எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் அம்மா வெளியே வந்துட்டாடா
உம் பரவால கேக்கம் போதே அப்படியே மெய் சில்லுர்க்குது. நீங்க பேசும்போது எனக்கு அப்டியே சிலுக்குறுது அந்த அம்மாளோட
அதுதான் அதுதான் நீங்க அது முழுசா படு சின்னாது கு உங்களுக் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது வெளிய வெளி கொண்டு வரும் போது பாத்தீங்கன்னா எல்லாரும் மூட்ட மூட்டையா தேங்கா வச்சுருப்பாங்க உடைப்பாங்க அது
உம் உம் வேண்டுதலு வேண்டிக்கு இப்ப நான் விநாயகருக்கு வேண்டிக்கிறோ ங்களா அந்த
அதுதான் அதுதான் அதுதான் அதுதான் எவ்ளோ வேண் டுறது வேண்டி உடைப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா மழ வரும் இந்த சாமி கிட்ட வரும் நானு அந்த கூட்டத்துல போகாத போவாதன்னு சொ அவுங்க இருந்தாலும் நா அது கிட்ட போய் பாத்துட்டு வருவேன்டு அந்த கூட்டத்துல நா போய் பாப் தலா உண்டு
உம் உம் உம்
அந்த அளவுக்கு நம்மள சேஞ்ச் பண்ணுவாங்க
பரவாயில்லைங்களே உம் அப்ப இந்த ஊர் திருவிழா நீங்க நல்லா க ரொம்ப ரசிச்சு இருக்கீங்க அஹ் அப்ப நீங்கல்லாம் குடுத்து வச்ச மக்கள் தான் உம்
அப்டியும் சொல்லலாம் வாங்க நீங்களும் வந்தீங்கன்னா நீங்களும் குடுத்து வச்சவங்க தான் இருவது நாளைக்கு முன்னாடிதான் முடிஞ்சது திருவிழா இன்னமும் இருக்கு வ ஆஹ் திருவிழா கடையெல்லாம் இருக்கு அனைத்துதான் நாங்க குடும்ப கும்ட போய்ட்டு எல்லாம் போய் பாத்துட்டு எல்லாம் வந்தோம்
உம்
கு நல்லா என்டர்டெயின்மெண்டா இருக்
அது தேவையான பொருட்கள் எல்லாம் ஒரே இடத்துல வாங்கிட்றீங்க ஆஹ்
ஆஹ் ஆமா கெடைக்கும் மோஸ்டா கெடைக்கும் நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ ரொம்ப ஆஹ் மிக குறைவான காசுல கிடைக்கும்
சரிங்க சரி சரிங்க சரி பரவாயில்லையே நல்ல ஒரு
ஐ ஐயோ நீங்க என்ன நீங்க நம் நம்ம வயசு என்ன சொல்றீங்க பொறந்த குழந்தையே அந்த கூட்டத்துல நா நார்மலா போறது வேறங்க அந்த நைட்டு கூ ட்டதுல இப்டி பாகுபலி மாரி ஒருத்தர் இப்டி தலைக்கு மேல இப்டி தூக்கின்னு வந்து எங்க அம்மா பாத்துட்டாடா அவ்வளவுதாண்டானுட்டு அப்டியே கூட்டு வராரு
உம் உம் உம் அதுதா பொறந்த கொழந்தையோ கர்ப்பிணி பெண்களோ ஒரு கூட்டத்துல போக கூடாதுன்னுவாங்க அந்த அம்மாவை பாத்தா எது மே ஆவதுன்னு ஒரு மன வலிமையோடு
அதுதா அது நமக்கே ஒரு மாரி ப பயம் வரு ஆனா இவங்க இப் ப பொறந்த கொழந்த எல்லாமே தூக்கிட்டு வருவாங்க திருவிழா கடைய செரிங்க செரி தைரியமும் தூக்கிட்டு வருவங்க எல்லா எல்லாமே க சாமியோட நம்பிக்கையிலதா
உஹம் உம் உம்
கண்டிப்பா வந்தீங்கன்னா வந் வந்து போங்க
செரிங்க செரிடி செரிங்க
நீங்களு குடும்பத்தோட வந்துப்போங்க நீங்க என்ன வேணுனாலு ந அந்த அம்மன் வந்து உங்களுக்கு நிறைவேத்தி குடுப்பா நீங்களே அதுக்கப்புற சொல்லீங்க பாருங்க ஆமா பா னிக்கு சொ சொன்னது கரெக்ட் தா அப்டின்ட்டு உங்க வாயே வரும்
பரவ பலப்பா இவ்வளோ சிறப்பு இருந்த அம்மா இவ்வளோ அழகா போட்டுறாங்க அந்த ஊர் மக்கக்கெல்லாம் நஜமாவே ஒரு ஆ ஆசிர்வாதம் இருக்குது அந்த ஊர் மக்களுக்கு வந்து நிஜமான ஒரு ஆசிர்வாதம் இருக்கு ஆ சரிங்க சரிங்க
இன்னுமே நறைய இருக்கு
சரிங்க தோழி நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் இத் இத்துடன் முடியறதுனால அடுத்த இணைப்புல உங்க கூட பகிர்ந்து
கண்டிப்பா கண்டிப்பா நன்றிப்பா